கால்வலியம்மா கொஞ்ச பரவாயில்ல ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தே
ஆ இப்ப பரவாயில்லையா செட்ட அவலையா
இங்கீலிஸ் மருந்து தா செட் ஆவல இந்த நாட்டு மருந்து எனக்கு பரவாயில்ல ஒரு அளவுக்கு
ஆ
அதுதா போய் வாங்கனு வந்துங்கிற மாத்ர
வாரம் வாரம் போய் வாங்கனு வருவீங்களா
பஸ்டு ஒரு ரெண்டு வாரம் போனே அப்பற நா பண்ண தூரமா இருந்து வரான்னு சொல்லிட்டு ரெண்டு சீட்டு போட்டு
ஆ
ம் கொஞ்ச ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவன்னு வரான்
ம்
ம் ம் பய்னஞ்சு நாளைக்கு ஒருக போனாவலி எல்லா கொஞ்ச பரவாயில்ல
ம்
அதுதா
ம்
ம் ம் அதா மருந்த காய சூட் பண்ணி கொதிக்க வெச்சி சாப்ட்ணு அதா ஒண்ணு
ட்டதுல இருந்து பரவாயில்லையா
பரவால்ல
பவுடரா தராங்களா இல்ல எப்டி குடுக்குறாங்க மருந்து
பவுட்ரு மாரியும் குடுக்றாங்கோ ஒரு மாரி வேர் மாரி குடுக்றாங்கோ
ஆ
தீயால கொதிக்க வச்சா அந்த கசாயம் மாரி அதுமரி குடுக்றாங்கோ
ஆங்
அந்த இது பவுட்ரு மாத்ர மாரி கலர் கலரா அது உருண்ட பண்ணி
அதுவும் குடுக்றாங்கோ இந்த மாரி குடுக்றாங்கோ ம் தைலம் குடுக்றாங்கோ எண்ண குடுக்றாங்கோ
ஆ
உள்ளுக்கு சாப்றதுகும் குடுக்றாங்கோ மேல தேய்கத்துக்கும் குடுக்றாங்கோ
ஆ
சேரி
ஆயுர்வேதால பாக்றீங்களா சித்தால பாக்றிங்களா
சித்த வைதியம் தா பாக்றேன்
ஆ
சித்த வைதியம் தா
உம் சரி அ தையலல்லா தேய்ச்சா நல்லா ஆயிடுதா
ஆ வலி எடுத்தா தையலம் தேச்சா நல்லாயிட்து
உம்
உம் இந்த கால் நரம்பு சுத்தினு இருக்கத்துகு தா அந்த எண்ணெ தேய்க சொல்லி குத்துகிறாங்கோ
ம்
எண்ண தேச்சா கொஞ்ச பரவால்ல
உம்
நீ அது தண்ணியா இருக்கு இப்போ தண்ணியா ஆ சரி எடுதுனு வரோம்
சரி அதா நீங்க போனீங்கலே எப்டி இருக்கு அப்டின்னு கேக்லான்னு
சேரி சசேரி சேரி
உம்
இருந்தா சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தா
ஆ அதாவது ரெண்டு சீட்டு போட்டு வாங்கிட்டு வரவோ கொஞ்ச நறைய மருந்து இருக்கும்
ஆ அதுதான்
அ
ம்
அடிக்கடிக் போ முடியல கிட்டவ இருந்தா பரவால்ல தூரமா இருக்குதுல்ல
சம்மா வாங்கிட்டு வந்து வச்சிகிறீங்களா
ம்க்கூம்
உம்
அப்டி தா செய்ற உணுக்கு எதனா வலிக்குதுன்னு சென்னிய நீ எங்க பாக்குற
நானா அதுதா சரி நீங்க பாக்றீங்களே அங்கேயே பாக்லா அப்டின் சொல்லிட்டு சுகர் இருக்குதே அப்டின் சொல்லிட்டு பாக்லான் நென்ச்சே செரி அதா உங்ளுக் கால்வலி நல்லாயிர்ச்சா இல்லையான் கேக்கலா அப்டின் நல்லாயிர்ச்சுன்னா எனக்கு கால்வலி தான இருக்கு து அங்கயே வந்து பாத்துக்கலா அப்டின் சொல்ட்டு இருக்கறே அதா கேட்டே உங்களுக்கு நல்லாயிர்ச்சா அப்டின்ட்டு
அ இந்த கால்வலிக்கெல்லா நம்ப பே ம் இங்லீஷ் மருந்து மாத்தர சாப்பட்றத்தே இது சாப்பட்றத்து நல்லது
ம் இது ஆமா
அதுக்காக தா நானு இப்டி போய்ட்
ர் அப்பதா போயிட்து அதுக்கப்றோ திருப்பி அதே மாரியே வந்துர்து அதனால் தா செரி இது ஆயுர்வேதா, சித் தா அது மாதிரி எடுக்லா அப்டின் சொல்ட்டு கேட்டே சேரி நீங்க போறீங்ளே நல்லாய்ர்ச்சா என்னன்
இது நம்பளுக் ஒடனே சரியாவாது ஒ டம்புல ஊறிதா செரியாவுன்னம்போது ம் அது தா அதனால் இதுக்கு போனதே
ம் கால் வீக் கமே கம்மியாயிர்ச்சா
வீக்கோல்லா கம்மியாயிர்ச்சு வலி கூட பரவால்ல ஆனா ரொம் நேரோ நின்னா கொண்டா தா கொஞ்சோ வீங்கிடு அவுங்ளே சொல்லிதா அனுப்பறாங்க ரொம் நேரோ நிக்காதீங்க ஒக்காராதீங்க ரொம் நேரோ கால் தொங்கவுட்டுகினு
ஆ
அப்டினு சொல்லி அனுப்புவாங்கோ
அது தொங்கவுட்டுனு ஒக்காந்தா மட்டு கால் வீங்கிர்தா
ம் லைட்டா இப்போ ஃபஸ்ட்டு மாரி ரொம்ப வீங்கல லைட்டா கொஞ்சோ
ம்
ஃபஸ்ட்டு ரொம்ப வீங்கிரு வலிக்கு
ம்
இப்ப லைட்டா வலிக்கிது வலிச்சா சொன்னாங்கோ அப்டிதம்மா இருக்கு அது நீங்க அது சாப்ட்டுட் தா இருக்கணு மருந்து கொஞ்ச நாளைக்கு அப்டிங்கறாங்கோ
ம்
ம் ஏதோ சாப்ட்டுகறே
ம்
எதோ சாக்ஸு மாரி போட சொல்றாங்க அது ஒரு நாளைக் மூண் அவராச்சு போட சொல்றாங் நா போட்றத்தே இல்ல செரியா
ம்
அப்பதா அந்த நரம்பெல்லா இதுவாகு
ம்
அப்டின் சொல்லிகிறாங்கோ அந் சாக்ஸு ஞாபகோ இர்ந்தா போட்றத்து இல்லேனா உட்டுர்து அந்த மேரி அது சாக்ஸ் ம் ம்
ம்
அதா நீயு சாப்ட்டுப்பாரு எப்டி இருக்குது சாப்ட்டு பாத்தீனா உனக் தெரியு
ஆ சாப்ட்டு பாக்கறே அத்த வாட்டி போம்போது கூப்டுங்க நானு வரே
சேர் சேர் சேரி கூப்பட்றே
ம் ம்
அப்டின்னா சாப்பிட்டு பாத்தீன்னா தெரியு உனக்கு எப்டிக்கீதுன்டு என்ன நம்ப சொல்ற துக்கு ஏத்த மாரி மருந்து குடுக்குறாங்கோ
ஆ நம்ம கேட்டது வீடு தூரமா இருக்க கூட எக்ஸ்ட்ரா கே ட்டு வாங்கிட்டு வந்தர்லா
மா பதினஞ்சு நாளைக்கு தா குடுக்குறாங்கோ ஒரு மாசத்துக்கு எல்லா குடுக்கல
ஆ
அந்தமேறி ஆனா கசாய எல்லா குடுக்கதுனால அது மாரி குடுக்க கூடாதா ஒரு மாசத்துக்கெல்லா
ஆ அந்த வேரு எல்லாமே குடுக்குறாங்க
ஆ அது தா
ம்
அது தா மாத்த சாப்டுன்னு வந்துனுங்குறே
ம்
ம் ம் அதா நீ வந்தீனா சாப்ட்டு பாரு அதுதா சொல்றே ம் ரொம்ப நாளாகுதுல கால்வலி
ஆமா ரொம்ப நாளா இருக்கு வந்து சாப்ட்டுதா பாக்கணு எப்டி இருக்குதுன்ட்டு எவ்ளோ மருந்து மாத்தர சாப்ட்டாச்சு அப் அப்ப கூட அது சாப்பிடுறப்ப போதைய கண்டி திரும்பவு வந்துருது அந்த தைல தேக்கிற அப்ப போது திரும்பவு வந்துர்து
அது வராம இருக்குன்னா நம்ப தொடர்ந்து இந்த மருந்து சாப்ட்டோமானா நல்லது
ம்
உ வயசாவ உன்னு அதிகமாயிடு எங்க நம்ம எல்லா ஆனினா
ம் ம் ஆமா அதனால தா சரி இப்பவே பாத்துக்கலா அப்டின்னு சொல்ற வை அடுத்த வாட்டி போகும்போது கூப்பிடுங்க நானு வரே ங்க வந்து ஒரு வாட்டி மருந்து சாப் ட்டு பாக்குறே எப்டி இருக்குன்னு நல்லாவுதானு அது சாப்பிட்டு நல்லா இச்சுன்னா கூட தொடர்ந்து அந்த மருந்தையே சாப்பிடலா
எனைக்கி என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஸ் அப்பல்லா நல்லா ச நல்லா இருந்திருக்கு உங்களுக்கு வயசு ஆவா ஆவதா இந்த நரம்பு சுத்திக்கு உங்களுக்கு இது மாரி க்குது அப்டின்ட்டு சொன்னாங்க நீங்க அப்பயே சின்னதுலயே பாத்தீங்க அப்ப வலி எல்லா இல்ல இப்ப தானே வலி க்கிது அதுனால தா உனக்கு சொல்றே நீ இப்பே பாத்தீன்னா உனக்கு சரியாடு அப்புற என் வயசுக்கெல்லா ரொம்ப வலியாகு ம்
ம்
அதுக்கு தா சொல்றே எதிர் வீட்டு ஆயா மாரி நடக்க முடியாத கஷ்டமா இருக்கு
ஆமா
ம் ம்
அவங்க அப்டியேஒக்காந்துகிட்டே இருக்குறாங்க ஒரே எடத்துலயே இன்னைக்கு ஃபுல்லா
அதா முடில முடிலன்னு ஒக்காந்துதுச்சு அதுதா அவுங்க அப்போ சும்மா சிம்பிளா அப்பப்ப போய் போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரைய வாங்கி வாங்கி போட்டு போட்டு போட்டு இது வாக்கிட்டாங்க இவங்கோ
ம்
ம் ம் அதுதான் காரணம்
ஹம்
நீ வந்து சாப்பிட்டு பாரு மாத்தரை நான் சாப்டுட்னுக்றேன் ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு
ஆ
பல்வலி
ம்
கனமாங்கிற மாரியே இருக்கும் ஆனாப் இப்ப அந்த கனமாக்கத்தெல்லாம் இல்ல கொஞ்ச லைட்டா வீங்குனா கூட கனம் தெரில போய்டுச்சு கொஞ்ச ஆரம்பத்துல அந்த எண்ணெய் கின்னா தேய்ச்சா அந்த வீக்க கொறஞ்சிடுது
ஆ
அதுதான் நேத்துக் கூட பச
கால் வலிக்கிம் போதெல்லாம் மாத்திரை சாப்ட்டு சாப்ட்டு பாத்துட்டு இப்போல்லாம் கால் வலிச்சாலே தைலந்தான் தெனமும் ஒரு நாள் கூட தேய்க்காத தூங்கறல அந்த கால் கொடச்சலயும் வலியிலயும் தூக்கமே வர்றது இல்ல நைட்ல அதுவே காலைல தான் தூங்குறேன் அது அதுக்காகவே தான் ஹாஸ்பிடலுக்கு வரணும்ன்னு பாக்குறேன்
நேத்து கூட இ பி எஸ் பசங்களுக்கு போனேன் கொஞ்ச நேரத்துல தொங்க உட்னு ஒக்காந்த்திருந்தேன் ஒரு ரெண்டு ஹவர் இருக்கும் அஹ அப்ப லைட்டா வீக்க இது மாரி வலிக்கிற மாரி இருந்துச்சு வந்து நைட்டு எண்ணெல்லாம் தேய்ச்சி சரி பண்ணி கால்ல இல்ல அவ்ளோ
ஆ
வலி இல்ல அஹ கனமாக்கதும் இல்ல
ஆ
ம் அதுதான் எனக்கு அப்பத்தில இருந்து சித்த வைத்தியம்ன்னா ஒத்துக்கும் அதனால தான் நான் அங்க போயிடுறது
ஆ
ஒரு ஒருத்தருக்கு அது கசாயம் வச்சு குடிக்கிறதுக்கு பால் மாரிக்கினு போ மாட்டேன்றாங்கோ இந்த மூட்டு வலிக்கு இதுக்கல்லாம்
ஆ
ஆனா அதுதான் நல்லது நம்மளுக்கு ஒடம்புக்கு எல்லாம் இந்த மாரி சாப்படுறது தான்
ம்
அதுதான்
ஆமா இங்கிலீஷ் மருந்து சாப்ட்டா கூட பின்விளைவு வருது தமிழ் மருந்து சாப்ட்டா அதெல்லா எதுமே ஆகாது
ம் ஹும்
அது எல்லாமே நாட்டு மருந்தா தான் குடுப்பா பாங்க ஃபுல்லா இயற்கையா செய்றது அதனால ஒண்ணுமே ஆகாது
உ அதுதா
ம்
எதிர்ப்ப அதுக்கே நா போயி வாயினு வரன்ட்டு அவுங்களுக்கா அப்போ எண்ணெ குத்த உள்ளுக்கு மாத்ர சாப்டாதானே முட்டி வெலி நல்லாவு மேல மட் டுந்தேச்சா எப்டி நல்லாவூ எ மேலே தேச்சி என்னால வர முல்லியே வர முடில ஆமா அடுத்த புத கெழம போனூ பதினஞ்சி நாள் ஆவபோது ம் செர் செரி கூப்பற்றே
ட்டு பாக்குறே அந்த எண்ணெ நல்லா தேச்சு பாக்குறே சரியாச்சுனாக்கா தொடர்ந்து இங்கவே
ம் ம் நம்புளுக்கு என்னா போர்த்துக் வர்த்துக்தா நேரோ ஆவூ அங்க நேரோ அங்க அவ்ளோ ஆவாது
சரிம்மா அடுத்த வாட்டி போம்போது கூப்பிடுங்க என்ன நானூ வரே
ம் சேர் சேர்
ம் சேர் வெச்சிற்றே
ஆ சேரிமா முஞ்சிச்சி
ம்
ஹலோ